ஆ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா நல்லாரீங்களானு ஆ கேக்குது கேக்குது சிஸ்டர் ஆ நல்லா இருக்க சிஸ் சாப்ட்டீங்களா சிஸ்டர்
ஆ சாப்ட நீங்க சாப் டிங்ளா
நா சாப்ட சிஸ்டர்
எப்டி இருக்கீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க வெல்ல இருக்கீங்களோ
இல்ல சிஸ்டர் பசங்க கூட உக்காந்துருக்க
ஆ செரி ஃரெண்ட்ஸ் லா நல்லா இருக்காங்ளா
அ ஆ நல்லா இருக்காங்க ச நீ ய அ வீட்லல்லா அங்க வீட்ல நல்லா இருக்காங்கலா சிஸ்டர்
அ நல்லா இருக்காங்க
ம் என்ன ஒர்க் சிஸ்டர் பாக்குறீங்க
நா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கமா நீங்க
அ அஞ்ச படிச்சிட்டுருக்க சிஸ்டர் டிப்ளமோ புடிச்சிட்டுருக்கோ செகண்டியரு
சேரிமா என்ன இது எடுத்திருக்கீங்க
இ ட்ரிபிள் இ எடுத்திருக்க சிஸ்டர்
ஆ சேரி சேரி நீங்க உங்க விருப்பத்துக்கு எடுத்தீங்களா இல்ல யாரு வீட்ல சொல்லி எடுத்திங்களா
யா விருப்பத்ல தா சிஸ்டர் எடுத்த
அ செரி செரி என்ன அதுல என்ன இது இருக்குது இப்போ நல்ல வேல்யூ இருக்கா அதுல
ஆமா ஆமா சிஸ்டர் ட்ரிபில் எ நல்லா வேல்யுல இருக்கு சிஸ்டர்
ஹ செரி செரி வெளியூர்ல தங்கி படிக்கிறிங்களா
வெளியூர்ல இல்ல ச இந்த எங்க வீட்ல இருந்து ஒரு மூணு மூணு கிலோமீட்டரு சிஸ்டர்
பக்கதானா செரிமா செரிமா அ செரி செரி அப்ப டெய்லி இப்போ ஹாஸ்டல் லைஃப் லா கடயாது டெய்லி வீட்டுக்கு வந்துருவீங்க
ஆமா சிஸ்டர் கால்ல வந்து இப்போ பத்து மணிக்கு ஆரம்பிக்கு சிஸ்டர்
அ
பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணி ரெண்டு மணிக்லா உட்ருவாங்க
அ ஆஃப் ஆஃப் டே தா காலேஜ் உங்களுக்கு
ஆமா சிஸ்டர்
அஹ் பாக்கி பாதி நேரோ என்ன பண்றீங்க எதாது ஜாப்புக்கு எதாது போலாமே
பாக்கி பாதிநேரோ வீட்ல இருப்ப அப்டின்னா ஒர்க் இருந்தா போய்டுவ சிஸ்டர்
வெள்ள வேலைக்கு போயிடுவீங்களா
அஹ்
சேரி சேரி அதுதா கேட்ட அந்த மாதிரி போலாமேன்னா ஆ அர நேரோ இருக் இருக்கு அப்டிங்கிறப்போ நம்ம எதாது வெளியில வேலைக்கு போலாமே தா கேட்ட போயிட்டு தா இருக்கீங்க
ஆஹ் அந்த ஆமா சிஸ்டர் கேட்ரிங் வேலைக்கெல்லா போவ சிஸ்டர்
அஹ் அது நல்லதுதா ம் அது எப்பொழுதுமே இருக்காதுல்ல
அது எப்பவுமே சிஸ் சித்தப்பா மாஸ்டரா இருக்காங்க
ஆ
அப்ப அப்ப வேலைக்குல்லா அழைச்ச அழைச்சிருப்பாங்க உங்களுக்கு ஹெல் ஹெல்ப்பரா
அ
ம் அப்ப போவ சிஸ்டர்
ஆ அங்க போய் என்னா அந்த பந்தி வைக்கிறது மட்டு தான ஒர்க் பாக்க சொல்லுவாங்க
ஆ பந் பந்தி வைக்கிறது இல்ல அங்க வந்து காய்கறி அரிஞ்சு குடுக்கணு ஆ கா காய்கறி அரிணு
ஆ
சொல்ற ஜாமான அவுங்களுக்கு எடுத்து கொடுக்கணு கையிக்கு
ஆ
ம் நம்ம அப்ப வந்து கறி எல்லா அலசி சுத்தமா வைக்கணு அரிசி எல்லா கழுவிக்கணு
ஆ
ம் அ அவுங்க மல்லிகஜாமாலா கரெக்டா அவுங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னா கேப்பாங்களோ எல்லா எடுத்து எடுத்து குடுக்குணு
செரி
அந்த மாரி சிஸ்டர்
ம் சார் அப்டியே கொஞ்சோ தொழிலையு கத்துக் கோங்க எனா அதுக்கு ஒரு கைத்தொழில் நீங்க என்னதா படிச்சாலு ஒரு கைத்தொழில் இருந்தா அது நல்லது தானே
ம் ஆமா சிஸ்டர் அத்தா இது கொஞ்சோ கத்துட்ருக்கே
படிச்சதுக்கு நம்ம உடனே வேல கடைக்கு இப்ப இப்ப கடைக் இப்ப படிப்பு எல்லாத்துக்குமே உடனே வேல இருக்கான்லா அதுக் சொல்ல முடியாது
ம்
எதாவ்து ஒரு நம்ம கத்துக்குட்டோ கைத் தொழில் இருக்கு அப்டினா நம்ம எத வேணாலு இது இல்லனாகூட அத பாத்துக்கலா
ஆ
அப்படியே நீங்க உங்க சித்தப்பாகூட போம்போது வேணா அப்படியே கொஞ்சோ கொஞ்சோ தொழில் கத்துக்கோங்க சமையல முடிச்சுட்டு வந்துருவீங்க மத்தப்படி இந்த பந்தி வெக்கிறது அது அது கேட்ரிங்கு பசங்க சொல்றாங்களே படிச்சிகிட்டுலா கேட்டரிங் போறனோ அப்ப இந்த வேலையு பாக்க போவாங்க இல்ல பந்தி வெக்கவு போவாங்களா
ஆ அதுக்கு அதுக்கு போவோங் சிஸ்டர் பந்தி வெக்கயு
ஆ இப்ப உங்க சித்தப்பா மாஸ்டரா இருக்காங்க அப்டினா அவுங்க வந்து அ அந்த சாப்பாடு வெக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ஆள் கூட்டிட்டு போய்ருவாங்களா இல்ல சாப்பாடு மட்டுமா
இல்ல அவுங்க வந்து இல்ல எல்லாத்துக்கு ஆளு செட்டா போய்டுவாங்க
ஆ அப்ப ச ல சாப்பாடு வெக்கிறதுக்கு ஆளு கொண்டு போய்டுவாங்க
ஆ சாப்பாடு வெக்கிறதுக்க ஆளு அவுங்க வந்து சாப்ட்ட எல எடுப்பாங்கள சிஸ்டர்
ஆமா
அதுக்கொண்டே அவுங்க வீட்ல இருந்தே ஆ ஆள ஆள் அழச்சிட் வந்துருவாங்க
ஆ ப இதுக்கு மண்டபத்துக்கு
ஆ மண்டபத்த நம்ம சாப்பாடு பரிமாற்றது ஒன்னுதா வேல
பரிவாறது மட்டுதா நம்ம மேல ஆமா பாத்திருக்கே நறையா மண்டபத்துலலா வந்து அந்த அது அதுக்கு என்ன நேம்னு வெச்சிருக்காங்களோ அது ஒரு ஒரு இதுக்கு நேம் வெச்சிருப்பாங்க அந்த மாரி போட்டுட்டு பசங்க நின்னு செம்ம சாப்பாடு செய்றது சாப்பாடு இப்ப எல்லாருக்கு பந்தி வெக்கிற போ நா பாத்திருக்கே அத்தா கேட்டே அந்த ஊர் கு போறீங்ளா இல்ல இந்தமாரி போறீங்ளானு ஆனா ஒரே ஆளதா இருப்பாங்க எல்லாருமே
எல்லாருமே ஒரே இதா சிஸ்டர்
இம் செரிமா ஃபுல்லா கேட்ரிங்னா அது வந்து அதுல வந்துரு எல்லாமே வந்துரு அதுல ஆமா
ஆம சிஸ்டர் அ கேட்ரிங்னா அவுங்க ஃபுல்லாவே எல்லா ஒர்க்கு பாத்துப்பாங்க
இப்ப கல்யாணோ இப்போ நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் வெக்கிறாங்க ஆம்மாவு இப்போ அவுங்கள கூப்புட்றோ அப்டினா எல்லாமே அவுங்க பாத்ருவாங்ளா நம்ம எந்த ஜாமனு வாய்ங் குடுக்க வேண்டியதில்ல
ஜாம் சாப்பாட்டுக்கு மல்லிக ஜாமாலா நீங்கதா வாங் வாங் வாங் வா வாங்கி குடுக்குணு
ஆ
அப்பறோ வந்து இந்த சமையலுக்கு இந்த ஆட்ரு பறிமாற்றத்
அதுக்கு மட்டுந்தா நீங்க பாப்பீங்ளா அப்ப சமையல் பண்றவங்க ப்ப ஜாமா நாங்க வாங்கி குடுத்துருனு சமையல் மட்டு நீங்க பண்ணுவீங்க
ஆமாங் சிஸ்டர்
ம் சமையல் பண்ணி பரிமாறது அந்த மாதிரி
ம்
ஹ ஹஹஹ செ செரிம்மா செரிம்மா அதா தெரியாம தா கேட்டுட்டே எப்டின் சொல்ட்டு எனக்கு தெரில அதுதா கேட்டே ஆனா இப்போ நம்ம பண்டாரிலா வீட்க்லா சமையல் ஆளுங்கலா கூப்பறோ அப்டின்னா நம்மதா ஜாமா வாங்கி குடுக்கணு வெங்காயமெல்லா கட் வெங்காயம கூட இப்பெல்லா கட் பண்ணிக்காரங்க மின்னாடியெல்லா நம்ம தா கட் பண்ணி குடுக்குற மாரி எல்லா இருந்துச்சி
ல்ல எல்லாத்துக்குமே ஹெல்பர் அழச்சி அழச்சினு வந்துராங்க சிஸ்டர்
கூட்டுவந்துறாங்க அது பிரச்சன இல்லதானே வீட்டுல உள்ளவங்களு போட்டு நம்ம ச இப்ப நீங்க வேர ற்ற வங்களு அத இத கேட்டு நம்மள செரமப்படுத்த வேண்டியதில்ல நம்மளு ஹ நம்மளு ஃப்ரீயா இருக்கலா அதே மாதிரி நீங்களு உங்காளுங்க அப்டிங்கிறப்போ அ வந்து இப்போ ஒர்தங்க கூட்டி ட்டு வராங்கனா ஆ எல்லா வேலையு நம்ம சொல்லிக்கலா
ஆ கொஞ்சோ பதட்ட இல்லாம வேல பாக்கலா
ஆ வேல பாக்கலா ஃப்ரீயாவு இருப்பாங்க ஃபங்க்ஷன் வெக்கிறவங்களு அவ்ங்களு கொஞ்சம் ஃப்ரீயாயிடுவாங்க
ம் இது வந்து பங்க்ஷனையு பாத்துக்கனு அவ்ங்களுக்கு ஜாமத் தியு எல்லாமு ரெடி பண்ணி குடுக்கணு
அ ரெடி பண்ணி குடுக்கணு வர்றவங்க போறவங்களையு கவனிக்கணு அது இது இப்டி இருக்கறத் த அவங்களே எல்லா ஆளு அழச்சிட்டு வராங்கிறப்ப அது நல்ல விஷயம் தா என்னய பொறுத்த வரைக்கு
ஆமாங் சிஸ்டர்
ஆமா ஏனா மின்னாடி எல்லா நம்ம வந்து இப்பல்லா சொந்தக்காரவங்கள்து கல்யாணோ அப்டின்னா நம்ம எல்லாருமே போயி நின்னு ஒருத்தருத்தவங்களு ஒரு ஒரு வேலபாப் அவ்ங்க அப்பெல்லா நம்ம அம்மா அப்பா காலத்துலெல்லா இப்பல்லா அப்டி இல்லல்ல ஒரு வீட்டுக்கு யார்
ப்ச் இப்பல்லா யாரு அந்த மாதிரி போயி இருந்து சொந்தகாரங்க வீட்டுல தங்கி போனாலு எல்லாரு அவங்கவுங்க போன் பாத்துகுட்டு அவுங்கவுங்க செல்பி எடுத்துகுட்டு அந்த மாரிதான இருக்கறோ இல்ல கொற சொல்ல முடியாது இப் ப நம்மளுமே இப்ப நா வெள்ல போறே எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்குபோனாலே இப்ப நானுமே அப்டிதா இருக்கே அப்டிங்கிறப்போ ப்ச் இப்டி இருக்கறது நல்லது நல்ல விஷ்யோந்தா கொண்டு வந்துருக்கது
இதுவு நல்ல விஷ்யந்தா
ஆமா சாப்ட்டீங்ளா என்ன சாப்ட்டீங்க
இது சாம்பாரு சிஸ்டர்
சரி சரி
ம் த்தோ கோயிலுக்கு மாலை மாலை போட்டிருக்க அதனால சாம்பாரு
ஆ செரிமா
ச்செ திருச்செந்தூரு
அ திருச்செந்தூரு இப்ப கோயில் ஃபுல்லா போவீங்ளா எல்லா எல்லா கோலு கோயிலீக்கு போவீங்ளா இல்ல இந்த இதுக்கு மட்டு மா
த திருச்செந்தூரு வொண்டியு சிஸ்டர்
திருச்செந்தூர் வண்டியா அ மால போடுவிங்ளா எப்பொழுமே போட்றதா வருஷ வருஷொ போட்றதா அது
வருஷஷோ இந்தவட்டொ ஃபர்ஸ்ட் வர்ஷொ
இதா ஃபர்ஸ்ட்டு போட்ருக்கீங்க
ம்
அ கோயிலுக்கு ரொம்ப அதிகமா போவீங்ளோ
மிஸ்ட கோயிலுக்கு அதிகமா பா இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு சேந்து போட்டோ
அ சேரி சேரி இல்ல நெறைய போவாங்ளே இந்த ஐயப்பன் கோயில்க் போவாங்க அந்த இது என்னா இந்த ஓம் சக்தி கோயில் அந்த மாதிரி போவாங்க அதுதா கேட்டே நீங்க அந்த மாறி வருஷ வருஷொ போடுவிங்ளா ஓம்சத்திக்லா இத சில பேர்லா பதினோரு வருஷொ பத்து வருஷொ போட்ருக்கன்லா சொல்லுவாங்கல்ல அதா
அ வீட்ல வீட்ல உள்ளவங்க தாஸ்டர் போட்ருக்காங்க
அ நீங்க இதா ஃபர்ஸ்ட்டு போட்ருக்கீங்க
ஆமா ஸ்டர்
சேரி சேரி
அ நீங்க ஏதாச்சு கோயிலுக்கு மால போட்ருக்கிங்ளா
இல்ல மா நா போட்டது கெடையாது
ம்
அதுதா கேட்டே நா உங்ககிட்ட நா போட்டது கெடையாது கோயிலுக்குனா இங்க தஞ்சாவூர் கோயில் அந்த மாறி நா போயிருக்கே
அ
நா போட்டதே கெடையாது
ம் பயனா
அப்றொ எங்க பஸ் ஆ பசங்க இருக்காங்க ரெண்டு பசங் இருக்காங்க ஸ்கூல் போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க ம் ஒரு பைய ஒரு பையெ எயித்து ஒரு பையெ ஃபிப்த்து
ம்
ஆமா உங்க வீட்ல எத்தன பேரு
எங்க வீட்ல மொத்தொ மூனு மூனு அ நல்லா இருக்காங்க சிஸ்டர்
அக்கா அக்கால்லா இருக்காங்ளா அண்ணே அக்கா
அக்கால்லா இல்ல சிஸ்டர் தம்பி உண்டு எ த த ஒரு தங்கச்சி ஒரு தம்பி
சேர் சேர் நல்லாருக்காங்ளா என்ன படிக்
அ தங்கச்சி வந்து பதினொன்னாது படிக்கிறாங்க
அ
தம்பி வந்து நயன்த்து
சேர் சேரி
ம்
நல்லா படிப்பாங்ளா ரெண்டு பேரு அவங்குலா என்ன படிக்கலானு இருக்காங்க என்ன ஐடியால இருக்காங்க
சயின் த தங்கச்சி வந்து ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கு கு க்ரூப்பு
செரி செரி
அ
என்ன படிக்க படிக்கிறதுக்கு இருக்காங்கங்க தெரில இப்போதக்கி பிளஸ் டூல மார்க் வந்தா தா தெரியும் உம் சரிம்மா அம்மா அப்பாலா வேலைக்கு போவாங்களா அம்மா அப்பால்லாம் வேலைக்கு போவாங்களா
அம்மா வந்து எப்பயாச்சும் வேலைக்கு போவாங்க ஆ அவுஸ் ஒய்ஃப் அப் அப்பா டாடி வந்து சென்னையில வேல பாக்குறாங்க
சேரி சேரி என்ன வேல பாக்றாங்கங்க
ஏ டிரைவரா இருக்காங்க சிஸ்டர்
சரி
உங்க ஹஸ்பண்ட் என்னாவா சிஸ்டர் பாக்குறாங்க
அவுங்ளு சென்னையில தா மா வேல பாக்றாங்க டிரைவரா இருக்காங்க
அ
உம்
ஓகே சிஸ்டர்
சேரிங்க வுங்ளோட நேரம் முடிந்து விட்டது மீண்டும் ஒரு அழைப்பில் அழைக்கலாம்
என்னா சிஸ்டர்
நம்மளோட நேரம் முடிந்து விட்டதுமா மீண்டும் உங்கள அழைக்கிறே மிக்க நன்றி